கேக்குதுங்களா
ஆ கேக்குதானே
அ என்ன பண்றீங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
அ இவ்ளோ நேரோ லூடோ விளையாடிட்டுருந்தோ இப்போ பேசிட்ருக்கோ உங்கிட்ட என்ன பண்றீங்க நீங்க ரெசி
நா சும்மாதா பெருசா ஒன்னு பண்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடா பேசிக்கிட்டு இருந்தோ அதுக்கப்புறோ செரி அப்புறமா இது பண்ணலான்னு வந்தோ என்ன இன்னைக்கி சண்டே ஸ்பெஷல் ஏதாவது ஸ்பெஷலா டிஷ்ஷஸ் அந்தமதிரி ஏதாவது
எதுவு ஸ்பெஷல் இல்லியே இன்னக் அம்மாவாசன்றதுனால வெஜ் தா செஞ்சாங்க எங்க வீட்ல
ஓஹோ ஓகே ஓகே ஓகே ம் எதாவது அவுட்டிங்கு சண்டேனால ஃப்ரீயா இருக்கு அந்த மாரி வெளிய போயிட்டு வரலா அந்த மாரி ஏதாவது ஸ்பெஷலா வேறெதாவது அந்த மாரி எதாவது
இல்ல இல்ல இன்னைக்கு எங்கேயுமே போல வீட்டுலதா இன்னைக்கு ஃபுல்லா புள்டேவு வீட்லேயே ரெஸ்ட்டா போது
ஓகே ஃப்ரீ டைம்லா என்ன பண்ணுவீங்க வீட்லருந்தா
வீட்லருந்தா வீட்ல எதாவது வேல இருந்தா பாப்பே அப்டி இல்லன்னா ஃபோன் பாக்குறா மாதிரி டி வி இதுதா போவோ நார்மலா அப்டி இல்லன்னா வெளிய எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போவே அந்த மாதிரி எங்காது வெளியே போனுமா
பண்ட்ருங்க வேலைக்கு போறிங்ளா படிக்கிறிங்ளா அந்த மாரி எதாவது
ஓ இப்போ காலேஜ் போ போறே
ஓகே ஓகே இப்ப ஸ்கூல் முடிச் சிட்டர்
ஆ காலஜ் கரெக்
ஓகே ஓகே இப்ப நீங்க ஸ்கூல்லல்லா கடந்து வந்திருப்பீங்க அதுல வந்து ஒரு ஸ்பெஷலா மறக்கவே முடியாது அந்த மாரி அனுபவோ எதா இருக்கா ஸ்கூல்
ஸ்கூலவந்து நெறைய மெமரீஸ் ருக்கு ஸ்கூல் முடிஞ்சு அதுக்க அப்புறமா கூட யார்னா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்டின் ஃபீல் ஆச்சு இப்போ ரீசெண்டா ஃப்பேர்வல்லா நடந்துச்சு ஜாலியா இருந்துது ஒரு மாதிரி இ அது எப்டின்னா ஸ்கூல் லெவன்த் டுவெல்த் அவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல ஸ்டார்டிங்ள கடைசியா முடிய போது அப்டின்ற அந்த ஒரு த்ரீ மந்த் வந்து ஏ முடியுது இவ்ளோ சீக்ரோ அப்டின்ற மாரி இருந்துச்சு
ஓகே ம்ஹ்ம்
ம் ரொம்ப ஃபீல் பண்ணோ அப் அப்புறமா எக்ஸாம்ஸ்லா முடிஞ்சுச்சு இப்போ எல்லாருக்கு லீவ் லீவு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்சு அவ்ளோ இப்பல்லா பாக்கவே முடியல் இல்ல
ஓஹோ ஓகே ஓகே ஓகே அது அப்படிதா இருக்கு கொஞ்ச நாள் ஆ பிரித்தா ஸ்கூல் முடிச்சுட்டா அப்புறோ காலேஜ் முடிச்சா காலேஜ் கொஞ்சோ ஜாலியா போவு
ஆம்மா ம் நானு ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் ப்ளஸ்டூல ஃபோர் சவன்ட்டி ஃபோரே எடுத்தே
ஆ நல்ல மார்க் தா எடுத்திருக்கீங்க ம்ம்ம் எந்த குரூப் எடுக்கலானு இரு க்கீங்க
பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கனா
ஆ ஓகே ஓகே ஓகே இப்ப நறைய பேரு இஞ் னீர்ங் அந்த மாரிக்லா வந்து கவுன்சிலி்ங் அந்தமாரிலா அப்ளை பண்ணிருக்கிங்ளா எதாவ்து
அப்லே பண்லா எனக்கு ஐடியா இருக்கு பட் நானா பட்ஜெட் இல்ல இங்க வீட்ல இப்போ வேணா உனக்கு வேணும்ன்றது ரெண்டு டிகிரி கூட பண்ணிக்கோ இன்ஜினியரிங்ளா படிக் சௌ முடியாது அப்டி சொன்னாங்க
ம் ம் ம் ம்
அதனால
இப்போ உங்களுக்கு எதுல உங்களுக்கு எ இதுலதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல வேற எதாவது ஒரு கோலு அது எய்ம் அந்த மாரி
இருந்துச்சு இருந்துச்சு எனக்கு ஏ ஐ பண்லா அப்டின்னு ஃபீலா இருந்துது
ஏ ஐ யா
ஆ ஏ ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏ ஐ ரெண்டுமே வரு அதுலயே மிஷின் லேர்னிங் இ தெல்லாமே இருக்கு செரி அது பண்லா அப்டின்னு சொல்லி நா சூஸ் பண்ணி வச்சிருந்தே. அது போனா எல்லா காலேஜுலிஸு சமே வந்து ஒன் லேக் மேல வர்து ஒன் இயர்க்கே
ம் ம்
அதுனால யாரு டோட்டலா ரௌண்டு நா மூணு வர்ஷம்னா நால் நாலு லட்சோ கிட்ட வந்துர்து அப்டின்றதுனால வேணா அப்டின்றாங்க அது மட்டு இல்லா ம நா படிக்கிற காலேஜ்ல ஒரு மேம் எங்ககிட்ட ரெஃபர் பண்ணி பேசினாங்க இந்த ஏ ஐ டேட்டா சயின்ஸ்லா இப்பதா வந்து து த்ரீ இயர்ஸ் தா ஆச்சு அது வந்தே ஆனா வந்து உங்களுக்கு இ ப்ப நீங்க கிராஜுவேட் ஆயி போகும்போது அப்ப என்ன ஸ்கோப்பா இருக்கோ அதுதா பண்ண முடியு இப்ப திடீர்னு டேட்டா சயன்ஸே இல்ல ஏ ஐ யே ஸ்டாப் பண் ட்டோ அப்டின்னு சொல்லி எதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு இருக்காதுல்ல ஸ்கோப்பு நீங்க வேற ஒண்ணு அதுக்கேத்தா மாரி தா படிக்கிறா மாரி இருக்கு இப்ப நீங்க பி எஸ் சி கம்ப்யூட்ரு சயன்ஸ் படிச்சீங்னா அதுல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வரு அதுல இருந்து நீங்க இது உங்களுக் கு நீங்க கிராஜுவேட் டாயி போகும்போது அப்ப என்ன ஸ்கோப்ல இருக்கோ அது நீங்க சூஸ் பண்ணி நீங்க அதுபடி போலா எப்டினாலு என்ன கோர்ஸ் முடிச்சாலுமே இப்ப என்ன குரூப் முட்ச்சாலுமே அப்ப என்ன இருக்கோ அதுதா நீங்க கத்துக்கிட்டு பண்றா மாரி இருக்கு அது எல்லாமே உங்க ஸ்கில்ஸ பொருத்துதா அப்டினு அவுங்க அவ்ளோ பேசுனாங்க. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸே எடு த்துட்டே.
ம் ஓகே ஆனா இவங்கல்லா ஓகே இவங்க சொல்றாங்க ஆனா இவங்களல்லா வந்து நல் நல்லதுக்காகதா சொல்றாங்களா இல்ல அவங்க அந்த காலேஜுல அந்த சீட்டு வாங்கி் குடுத்து
ஆ அப்டி பேசுறாங்களான்னு தெரியல அதா எனக்கு எங்க அக்கா காலேஜேதா அவங்க அவங்க மேமு ரெண் நல்லா பே சுவாங்க அவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணிதா சொல்றாங்க. ஆனா அவங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் மேம் னு நானு நெனைச்சே இந்த மாரி அவங்களுடைய குரூப்புக்காக அவங்க இ பேசுறாங்க அப்டின்னு மெய்னா ஒரு எக்ஸாம் ஒண்ணு இரு க்கு டேட்டா சயன்ஸுக்கு. அந்த எக்ஸாமுமே நா அந்த குரூப் ல இல்ல பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் லதா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க. ஓகே அதுவும் கரெக் ட்டுதா இதுலயுமே நெறைய ஸ்கோப் இரு க்கு நா நெனைச்சது ஏ ஐ தா நெனைச்சே அந்த காலேஜுல ஏன் அக்கா காலேஜுல டேட்டா சயின்ஸு இதுதா இருந்துச்சு ஏ ஐ ஆஃப்டர்நூன் ஷிஃப்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஷிஃப்டு வேணா அப் டின்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்ல எனக்கு அவ்ளோ ஒரு நம்ம போறது போறோ மத்தியானோ போனா ஒரு மாரி பிரிஸ்கா இருக்காது அ ப்டினு நா திங்க் பண்ணே. அதனால ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வேணா அப்டின்னு நென்ச்சே பாத்தா இது ரெண்டுதா இருந்துது எப்டினாலு டேட்டா சயின்ஸு ஒன் லேக் கிட்ட வந்தர்றா மாரி இருந்துச்சு. சேரி அதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்லா ஸ்கோப்பு இருக்கு எதா கோர்ஸும் பண்ணி க்லா அது கூடவே சேத்தா மாதிரி அப்டின்னு சொல்லி திங்க் பண்ணி எடுத்தே
ஓகே ஓகே நாங்க படிக்கும் போது இந்த மாரிதா சொன்னாங்க அ ப்ப என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு டைப் அப்பல்லா எப்பிட்னா இன்ஜினியரிங்கே வந்து யாருக்கு வேல கெ அந்த வேலையில்லா பட் டதாரி அதுக்கப்புறோ வந்து அ ஆ வேலையில்லா ஆ வேலையில்லா பட்டதாரி வந்து ஒரு நாலஞ்சு வர்ஷோ ல்லா எப்பிடின்னு பாத்தீங்கன்னா ஆ என்ஜினியரிங்கே மகா மட்டோ அது மீம் ஸ்லா பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு அந்த டைம்லா ஆ என்ஜினியரிங்கே வேலையே கெடைக்காது அப்டி மாரி ரொம்ப ஒரு ஹைப் இருந்துது. அப்ப என்ஜினியரிங் யாராது எடுத் து பட்ச்சா கூட ஏண்டா வேல கெடைக்காதல்லா ஏண்டா படிக்கிறீங்க அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்துது ஆ ஆனா இன்னக்கி இந்த டைம்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சு இங்க வந் நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லா வந்து நல்ல சேல்ரில இருக்காங்க ஒரு ஒன்ர லட்சோ சம்பாதிக்கிறவங்கல்லா இருக்காங்க சென்னைல சோ அந்த மாரி ஆனா ய் ய ய ஆ யாரு கணிக்க முடில அப்போ நாங்க அந்த காலேஜு ஸ்கூல் முடிச்சட்ட பிறகு இந்த ப்ரோக்ராம்லா வப்பாங்ல்ல எந்த இது சூஸ் பண்லா தினமலரு அது அந்த மாரி சேனலு தினத்தந்தி அந்த மாரி சே ஆ நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு உண்மைக்கே ஒரு பெரிய பெரிய ஆளுகல்லா கூட்டு வந்து உக்கார வச்சாங்க. அப்போ அவங்கல்லா என்ன சொன்னாங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாமானு தயவு செய்து படிச்சிறாதிங்க அப்பிடினு அவங்கல்லா சொன்னாங்க. ஆனா அப்போ அவ்ளோ எக்ஸ் க்ஸ்பர்ட்டுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லா அந்த டைம்ல வந்து இப்பதா ஏ ஐ வந்திருக்கு அப்போ அந்த ஏ ஐ அந்த அத பத்திலா எதுமே கெடையாது. ஆனா எ என்னனா அதிக மக்கள் இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு நெறையா பேர் இருப்பாங்க. ஆனா வந்து ஸ்கில்லோட அதி்கமா எல்லா எப்டி சொல்றது இன் டர்வியூல்லா கிளியர் பண்ற அளவுக்கு எல்லாருக்கு அவங்களுக்கு ஸ்கில் இல்ல. அ படிக்கிறது வந்து ஆ படிக்கிறது வந்து கரெக் ட்டா படிச்சிட்டவங்களுக்கு எல்லாருக்கு வேல இருக்கு. சும்மா அ ஸ்கூல்ல மாரி சும்மா போறது பேருக்குன்னு செமஸ்டர் எழுதுறது ஸ்கி என்ன படி ச்சன்னே தெரியாது கொஷின் அத பத்தி கே ட்டாலு தெரியாது அந்த மாரி இருந்தான்னா கண்டிப்பாக வேல கெடைக் காதுதா அது எந்
ஆ எதா இருந்தாலுமே ஆ அதுதா திங்க் பண்ணே எப்டினாலு நம்ப ஸ்கில்லுக்குதா நம்பளுக்கு வேல நா என்ன படிச்சிருக்கேன்றத பாக்க மாட் டிகிரி அரியர் இல்லாம க்ளியர் பண்ணுவான்தா செக் பண்றாங்க.
ம் ஹும் இல்ல அப்பல்லா முடிஞ்சு ரொம்ப காலோ ஆவுது இப்பல்லா வந் து ஈஸியா டிகிரி கெடைச்சுறது ரொம்பல்லா இப்ப உங்கள இப்ப டிகிரி இப்போ வச்சுக்கிட்டு பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயன்ஸ வச்சுக்ட்டு உங்க பின்னாடி ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேரு பின்னாடி க்யூல இருக்கறாங்க. அப்டின்னும் போது ஆ அதுல வந்து யார் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்றதுக்கு வெறு டிகிரி மட்டு பத் தாது அதுக்காக நெறைய கொஷினு ஆ நெறைய ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஆ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எம் என் சி கம்பெனி அந்த மாரில்லா போனீங்கன்னு பாத்திங்கன்னா இந்த என்ன சொல்றது இந்த மூணு ஜி டி ஆ ஜ குரூப் டிஸ்கஷனு அதுக்கப்றோ ஒன் ஆன் யு ஒன் இன்டர்வியூ சோ அந்த மாரி அப்பறோ ஆப்பிட்யூடு சோ இதெல்லா இந்த மாரில்லா வந்து நடத்தி அதுக்கப்புறோ எடுக்குறாங்க. சோ அப்பதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு உள்ள போயிட்டு வேலைக்கி போறது ஆனா ஒரு ஸ்கி இதுக்கு இந்த மார ல்லா வேல இருக்கு இப்ப வ எக்ஸாம்பிளுக்கு ஆ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யா ரா இருக்கலா இல்ல அண்ண தங்கச்சி அது மாரி யாராவது ஆல்ரெடி இந்த மாரி வேலைக்கி போயிட்டாங்கன்னா அவு ங்க என்னா பண்ணுவாங்க நம்மள கைட் பண்ணுவாங்க. சோ அந்த மாரி அவங்கல்லா ஈஸியா போயர்றாங்க. ஆனா
ஆமா இப்போ யேன் அக்காவே அப்டிதா அவளுக்கு கைடன்ஸ் யாருமே இல்ல அப்போ. அதனால இப்போ அவ எடு த்தத பாத்து ஒண்ணு ரெண்டு நம்ம கத்துக்குறா மாரி இருக்கு இது எடுக்லா இது பண்ண வேணா இது பண்லா அப்டின்னு.
ம் ம் ம் ம் ம் அதுதா ம் அந்த மாரி யாராவது நம்மளுக்கு சொன்னாங்க அது மாரின்னா கூட எதோ பரவால்ல ஆ கரெக்டா ஓகே நம்ம இத இத இப்டி பண்ணிட்டு போயர்லா அப்டின்ற மாரி சிலவாட்டி ப்ளாங்க்கா எதுமே தெரியாது யாரு சொல்றதுக்கு ஆள் இருக்காது. நம்ம அப்டியே போற போக்குல போ னா ஏதாவது இந்த மாரி எதா ஒரு எடத்துல போய் ப்ளாக் ஆகி நின்றோ. நம்ம கொஞ்ச நல்லா படிக்கிறவங்களா இருந்தா ஸ்டாஃபே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எத பண்ணுங்க ஆ அப்டி பண்ணுங்க ஹெ ஹெல்ப் எதா கேட்டா கரெக்டா சொல்வாங்க. நம்ம காலேஜ்லயு அதுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசண்ட்டா படிக்கிற மாரியா இருக்கணு சோ அந்த மாரி
அந்த மாதிரிதா இப்போ எங்க அக்கா வச்சுதா கூப்ட்டாங்க அவங்களு மேமேதா கூப்ட்டாங்க இந்த மாரி கூப்ட்டாங்க சேரி இங்கதா சேக்கணு அப்டின்னு சொல்லி அவங்க சண்ட போட்டு வர வெச்சாங்க ஓகே அவங்களு அவ்ளோ சொல்றாங்களே அப்டின்னு சொல்லி நானு ரெண்டு மூணு காலேஜ் ஏறி பாத்தே இந்த மாதிரி ஏ ஐ க்கு ஏ த்தா மாதிரி ஃபீஸு க கரெக்டா இருக்கு தூரமு போயிட்டு வரா மாதிரி ஃபீசபிளா இருந்துச்சுன்னா போலா அப்டின்னு சொல்லி எதுமே செட் ஆகறா மாரி இல்ல போனா தூரமாவு இருக்கு ஒரு சில காலேஜு அ ஃபீஸு அதிகமா இருக்கு அதனால சே ரி ரெண்டுமே ஒண்ணுதா இங்க இப்ப ஏ அக்கா காலேஜ்லயே நெறைய கோர்சஸ்லா இப்ப பண்றா மாரி வருது ஏ ஐ கோர்சஸே இப்போ லான் ச் ஆயிருக்கு இப்ப ரீசண்டா இந்த இயரு நீங்க அது கூட பண்ணிக்லா நீங்க அது பண்ணி எப்டினாலு உனக் கு ஒரு ஒரு குரூப்புக்கு ஸ்கில்லுதா தேவ டிகிரிதா நம்ப எடு க்கறோ நீ நெறைய ஸ்கில்ஸ் கத்துக்கோ நெறைய ஆ ப்ராக்டிக்கலா பண்ணு பண்ணாதா நம்மளுக்கு தெரியு அப்டி னு அன்னக்கி அவங்கோ அவ்ளோ சொன்னாங்களே அப்டின்னு சொல்லிட்டு நா எடுத்துட்டே
ம் ஓகே கரெக்ட்டுதா ஆ செ இன்னொன்னு நம்ம காலேஜ்ல படிக்கும்போது வெறு தியரிட்டிக்கலா படிக்கிற மாரி இருக்குறதுனால பெருசா அதுல கத்துக்கணுன் ற ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு வராது அ பேருக்குனே செமஸ்டர் க்ளியர் பண்ணு அ ப்டின்ற மைண்ட் செட்டே போயிடு ஆ நீங்க அத முடிச்சிட்ட பிறகு சொன்ன மாரி அப்பறமா கோர்ஸ் எடு த்து படிக்கும்போது ஓகே அதுக்கப்புறோ உங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சுரு ஸ் கில் இருந்தாதா வேலைக்கி போகணு அப்புற நீங்க ஸ்கில்ல கத்துக்கணுன் ற மைண்ட் செட்ல நீங்க ஒரு ஸ் கோர்ஸ் எடுத்து பண்ணும் போது கொஞ்சோ கத்துக்கறது கொஞ்சோ ஈஸி
இ அதிகமா கத்துக்க முடியு ம் ஸ்டார்ட்டிங்ல இது இப்ப ஏன் அக்காக்கு சொல்றதுக்கு அப்ப ஆளு இல்ல இந்த மாரி ஸ்கில்ஸ்தா உனக்கு முக்கியோ நெறைய பிராக்டிகலா பண்ணு அப்டின்னு. இப்ப டூ இயருமே நாங்க ம் செமஸ்டருக்கு செமஸ்டர் நார்மலா படிக்கிற மாரி படிச்சிட்டே இப்பதா வந்து இந்த இன்டென்ஷிப் லா போனாங்க அக்கா அப்பதா தெரிஞ்சுது இந்த மாரி எல்லா எடத்துக்கும் போனா ஸ்கில்ஸ்தா முக்கியோ அது மூலியமாதா எல்லா பண்றாங்க அப்டின்னு சொல்லி அதனால அவ என்கிட்ட சொல்லிட்ருந்தா எப்டின்னாலு குரூப் புன்னா எல்லாமே ஒரு ஒரு குரூப்தா இந்த மாரி நீ ஸ்கில் கத்து க்கோ நெறைய இருக்கு. இந்த மாரி கோர்சஸே ஆன்லைன் கோர் சஸே நெறைய இருக்கு. அதுலயே நெறைய சொல்லுவாங்க. அதெல்லாமே நீ கத்துக்கலா நெ றைய அப்டின்னு சொல்லிட்ருந்தாங்க.
பேசுனதுல ரொம்ப மகிழ் ச்சி இந்த உரையாடல் நம்ம இதோட முடிச்சிக்கலா நேரம் கம்மியா இருக்கறதுனால
ஓகே தேங்க்யூ பாய்